சொல்லுங்க தோழி எப்படி இருக்கீங்கோ
வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் தோழி
சாப்ட்டீங்களா சாப்ட்டீங்களா தோழி
சாப்பிடல தோழி இன்னும் உங்கள்து சாப்ட்டாச்சா
டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா
ஆ லேட் ஆயிருதுங்க தோழி பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கு மேல ரெடி பண்ணி சாப்பிடணும்னா டைம் ஆயிடுதுங்க
ஆ என்ன சமச்சிங்க தோழி ஆ இப்பதா சாப்ட்டேன் தோழி நானு இட்லி சாப்ட்ட
இட்லி சாப்ட்டீங்களா என்து வந்து இன்னைக்கு கொட்ட கொழம்பு ரைஷு ஆ தோச ஆ கொட்ட என்னக்கா எல்லா கொட்டையும் வருப்பிங்க இல்லைங்களா இந்த இதெல்லா என்ன சுண்டல் வகை கொட் ட்ட எல்லாம் வருது இல்லையா ஆ அது வந்து உருளைக்கிழங்கு போட்டு மசாலா கொழும்பு மாதிரி அப்படியே செஞ்சுட்டு ஆமா அது செஞ்சுட்டு அதுக்கப்
நல்லாதா இருக்கும் அது தோசைக்கு நல்லாதா இருக்கும்
ஆம்மா அது கூட அப்டியே ஆமாங்க அதே குடுத்துட்டு ரைஸ் பண்ணிட்டு ஒரு ஆம்லேட் போட்டு குடுத்து அதுவே குடுத்து விட்டுட்டங்க சாப்ட்டுக்குவாங்க உங்களுக்கு எவ்ளோ பசங்க எ எந்த ஊர் ஒ அப்டிங்களா சின்ன கொழந்தையை அ நைன்த்தா என்னுடைய பைய வந்து இப்பதா டென்த் முடிச்சாங்க தோழி டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன்னு இன்னி ந்தா ஸ்டார்ட்டு போயிருக்காங்கோ எப்டி இருக்குன்னு தெரியில இன்னக்கி வெல்கம் ப்ரோ பொண்ணு ஒண்ணு இருக்காங்கோ செவன்த்து முடிச்சுட்டு எயி்ட்த்து போறாங்கோ
சரி சரிங்க தோழி அ இப்ப பசங்க சுமாப்பிட கத் கட்டி குடுக்கணுமா நீங்க இல்ல ஸ்கூல்ல சாப்பிட்டுப்பாங்களா
ஆ குத் இல்ல சாப்பாடு கட்டி குடுத்துன்ணு தோழி
கட்டி குடுத்துருணுங்களா ஆமா கட்டி குடுத்தா அ பெரிய பசங்க இல்ல விடவு மாட்டாங்க அப்டியெல்லா வெளிய வந்து நிக்கிற ஆம்மா
ஏ அங்க கேண்டீன் கிடையா தோழி அப்டியே கேண்டீன் இருந்தாலாச்சு நம்மளுக்கு சமை க்க முடியாதப்போ அங்கனா சாப்ட்டுப்பாங்கோ
ஆமா ஆமா ஆமா எப்டி மெட்ரிகுலேசனா பிரைவேட் ஸ்கூல்ல இல்ல கவுர்மெண்ட் ஸ்
சி பி எஸ் இ தோழி
அப்டியா ஓகே அய்யோ அதுல ரொம்ப கண்டிஷன்ங்க காச்சே நா ஆமா ரொம்ப கண்டிஷன் ரொம்ப கண்டிஷன் அதுல ம் ம் நாங்களு ரொம்ப சி பி எஸ் சிதா சேக்கலானு நெனச்சுட்டு வேணா சொல்ட்டு மெட்ரிகுலேசன் சேத்து வுட்டுட்
ஐயோ வேணாங்க தோழி அவன் டென்த்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா இப்ப தூக்கி இப்ப ப்பிளஸ் ஒன் வந்து நாங்க மெட்ரிக்கு தா சேத்திருக்கோ இப்போ
அ கொழந்தைங்களுக்கு தூக்கோ இல்ல சாப்பாடு இல்ல எது
ஆமா ஆமா ஆமா ஹெவியா இருக்கு ஆ இன்னொன்னு உங்களால புரிஞ்சிக்க முடியல அந்த இது
அது ரொம்ப எல்லாத்துக்கு ஸ்ட்ரீயிட்டு எல்லாத்துக்கு எடுத்ததுக்கெல்லா தொட்டதுக்கெல்லா ஸ்ட்ரீயிட் பண்றாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது கஷ்டப்படுறது பாத்தா நிஜமாவே
ஆமாங்க தோழி கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தா அதுனாலதா வந்து இப்ப வந்து அப்டியே தூக்கி மெட்ரிக்ல போட்டுங்க தோழி
நல்லது பண்ணீங்க ரொம்ப நல்லது கொஞ்சோ கஷ்டோந்தா இருக்கு சே அதுக்கு ஆனா பழகிட்டாங்கன்னா ஆனா அத விட இதுக்கு சிலபர்ஸ்ல்லா கொஞ்சோ கம்மிதா
ஆமா ஈஸியா தா இருக்கு ஏனா சி சி பி எஸ் சி படிச்சிட்டு மெட்ரிக் போனா அவுங்களுக்கு கொஞ்சோ ஈிசியா தா தோழி சொல்லியிருக்கோ இப்ப நீங்க மெட்ரிக் மெட்ரிக்கல இருந்து சி பி எஸ் சி போட்டா கஷ்டப்படுவாங்க ஆமா இது வந்து அவுங்களுக்கு ஈஸியா கேச் சரி பிளஸ்டூனா
கொழந்த கொழந்தைங்க ஸ்கூலுக்கு பேக் தூக்கிட்டு போவாங்கன்னு பாத்தா மூட்ட மாரி மூட்ட மாட்டிகுனு லன்ச் பேக் கைல வச்சு புக்ஸூ ஹோமொர்க்கு ஹோமொர்க் வீட்ல வக்கன்ட்டா முதுகெல்லா வலிக்க வலிக்க வலிக்க எ பொண்ணு ஒக்காந்துட்டான பாவோ வருவா ஆ அஞ்சர மணிக்கு வருவா ஒன்பது அஞ்சு மணிக்கு காப்பி டீ கூட சாப்ட நேர இல்லாம அஞ்சு ஒக்காந்தானா ஒம்பதற மணி பத்து மணிவர்லியு எழுதுவியா இன்னு என்னம்மா என்னாம்மா‌ எழு அவ்ளோ குடுத்துருக்காங்கம்மா அவ்ளோ குடுத் த்துருக்காங்கம்மா அப்டின்பா பாக்க முடியாது கொழந்த கஷ்டத்த ரொம்ப சங்கடமாயிடு எனக்கு
அ ஆமாங்க தோழி என்ன பண்றது பசங்க அது முடிச்சுதா ஆவுணோ இல்லன்னா அவங்ளுக்கு அந்த கட்டாயோ இல்ல விடுவா விட மாட்டாங்க பனிஷ்மென்ட் தருவாங்கோ அதனால வந்து செரி இப்ப படிப்புதா ஆனா ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்டி இருந்தாலும் முன்ன வர பசங்ளோ எவ்ளோ பேரு இருப்பாங்க இல்லிங்ளா
அ அது அ அக்காக்கு வந்துட்டு ரொம்பவு கொழந்தைங்கள வந் தலைய இது பண்ண கூடாது இல்லிங்ளா
ஆமாங்க ஆமா நீ இல்லைங்க தோழி இப்ப எ பையன்லா பாத்தாக்கா நம்ப டென் இதுவு டென்த்துல வந்து அ வெறியும் த்ரீ சிக்ஸ்டி தாங்க எடுத்துர்ந்தா தோழி நாங்க எதுமே சொல்ல கெடயாது ஒரு வார்த்த கூட விடு பரவால்ல அடுத்து பாத்துக்கலா இப்டிதா சொன்னோ ஆ பரவால்ல எங்களுக்கு இது எடுத் ததே ரொம்ப சந்தோஷோ எங்ளுக்
படி படிக்கிற பசங் க எங்க இருந்தாலு படிப்பாங்க என்னா ஒன்னு நம்புளுக்கு மனசு கேக்காது கவர்மெண்ட் ஸ்கூல்லல்ல சேக்குற்துக் இப்ப இக்குறோ வரணூ கொழந்தய வச்சுக்கிறோ இல்லயா
ஆனா அங்க கூட நல்ல குவாலிஃபைடு் டீச்சர்ஸா நல்லா தோழி எடுக் குறாங்க நம்போ பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் மட்டும் நம்ப சேக்குற்துல்ல இப்ப எங்க ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா உண்மேலேயே அவங்க ஃபர்ஸ்ட்டு பிரைவேட் ஸ்கூல்ல தா இந் மாரி லட்சங்கணக்கல சேத் குடுத்து சேத்திருந்தாங்கோ பசங்க பாத்தா படிக்கிறது சுமார் தா அவங்க என்ன பண்டாங்னா சும்மா உனுக் ஃபீஸ்ல்லா நா வேஸ்ட் பண்றத விட தூக்கி கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டுர்றே நீங்க படிக்கிறது அவ்ளோ இருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பையனு நல்லா ஜாலியா வெளிய சுத் துறது செய்றது இப்டி பண்ணிட்டு இருப்பானா ஃப்ரெண்ட் சர்க்கள் ஜாஸ்தி அதுக்கு நா ஏ இவ்ளோ காசு கட்டி உங்ள லட்சங்கணக்குள்ள நா சேக்கணும்ட்டு கோ ஒரு கோவத்துல தூக்கி கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்
அ பத்து பசங்கோட இல் வாழ்க்கயே போயிடுது இல்லயா படிப்பு தான முக் கவர்மெண்ட் ஸ்கூல்லா கூட இருக்கட்டூ என்ன இருந்தாலு இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல தா படிச்ச பசங்க வந்து நம்ப வெளீட்டுல பச்சா ஒத்துப்பாங்க வெளீட்டுல பச் சவங் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சீக்கிரோ செட் ஆக மாட்டாங்க
இல்ல இல்ல தோழி அப்றமா கேளுங்ளே சேத்தி உட்டுட்டாங்கோ சேத்தி உட்டுட்டு இப்ப வந்து அந்த காசல்லா இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா இப்ப வருஷத்துக்கே இவங்ளுக் கு இவ்ளோன்ட்டுன்னு வரூ இல்லயா இப்ப ஒன்றர லட்சம் ஒரு லட்சம்ன்ட்டுன்னு அதெல்லா சேவிங்ஸ் பண்ணி இப்ப அவங்க பையன பிளஸ் டூ முடிச் சிட்டாங்க தோழி பிளஸ் டூ முடிச்சுட்டு இப்ப அந்த அந்த அமௌண்ட வச் சி இப்ப காலேஜுக்கு நல்லா பெரிய காலேஜா பாத்து அந்த அமௌண்ட்ட வச்சு போட்டாங்க தோழி
அவ் தா என்ன பண்ண முடியும் பசங்க வந்து படிப்புன் முக் கியமா என்ன செய்யணோ வேற வழி இல்ல நம்புளுக்கு ஆனா அதுக்கேத்த பசங்ள புரிஞ்சுட்டு படிக்கிணூ சில பசங்க எவ்ளோ பண கட்னாலும் இல்லயே சிலதெல்லா வெளாட்டு தனமா ஊதாரி தனமா சுத்துதுங்க அப் அப்பா அம்மா கஷ்டத்த எந்த பசங்க புரிஞ்சுது செலதெல்லா ரொம்ப மோ செலதெ ங்க செலதுங்க புரிஞ்சுக்குதுங்க கஷ் கஷ்டப்ப பசங்க கஷ்டப்பட்ற வீட்ல படிக்குதுங்க செலதெல்லா செல்லம் குடுத்து குடுத்து குடுத் த்து வீட்ல இருக்குற பாட்டா பா பாட்டி பாட்டுங்க அவங்க இவங்க சல்
ஆமா இப்போ என் பையனவே எடுத்துக்கோங் க தோழி எங்ளுக் ஆயிர கஷ்டனாலு அவன் கேக்குறதெல்லா வாங்கி குடுத்துட்டு இருந்தோ இப்போ திடீன்ட்டுன்னு ஃபோனு கேட்டாங்க தோழி நா என்ன சொ சொன்னா பிளஸ் டூ முடிச்சுடு அதுதா பிளஸ் பிளஸ்டூ முடிச்சுரு அதுல கான்சன்ட்ரேட் பண்ண மாட்ட பிளஸ் டூ முடிச்சட்டு நா வாங்கிதரே வாங்கி தரமாட்டோன் சொல்லலே அப்டின்னு சேரிமா வீட்டுல வீட்டுல ஒரு பழ செரிஞ்சி அது ரெடி பண்ணி கொடுன்னு சொன்னாங்க சேரின்ட்டு என்ன பண்ணாலு அவங்க அப்பாவு சேரி ரொம்ப கேட்டுட்டே இருக்கானே வீடல இருக்கிறது சேரி ரெடிப் பண்ணி கொடுத்தா ஹோம் ஒர்க் அது இது நல்லா வரதல்லா இது பண்ணிபா அப்டின்ட்டுனு ரெடி பண்ணி கொடுக்கலான்ட்டு போனோ அது என்னவோ பாத்துட்டு அவங்க இல்ல அது செட் ஆவாது ரெடி பண்ண முடியாதுன்னு சொல் ராங்கே உடனே
ங்கே ஏனா எங்க இ இப்ப பாருங்க எங்க வீட்டுல மூணது வீட்டலயே பாருங்க ஒரு பிளஸ் டூ படிக்கிற பைய தா இப்ப அவன் அவன் வந்து சும்மா போன்ல அத பாத்து இது பாத்து இது பாத்து யாருக்குமே தெரியாம பின் பீடு பிடிச்சு உக்காதுன்ன அவங்க அப்பா கையல மாட்டுனா நல்லா அடி முந்த நேத்து நைட்டு அந்த பையனுக் ஆனா பசங்க சேரி கே ஒருத்தவங்க ஒருத்தவங்க பேசிக்கின்னு போன்ல வீடியோ வச்சுக்குன்னு அது பண்ணலா இது பண்ல ரொம்ப கெட்டு போகுதுங்க பசங்க போன் என்ன போ போன் வந்து நல்லதுக்கு இருக்கு கெட்டதுக்கு இருக்கு பசங்களுக் புரியாம வெறு கெட்டதுக்கு மட்டு யூஸ் பண்ணணு நினைக்குதுங்க நல்ல
ஆமாங்க தோழி
அத போயிடுச்சு இப்போ கால என்னந்த நமக்கு நம்மகிட்ட ஒரு போன் இருக்கு நம்பி அத பண்ணக்கூட நாம்ம
ஆமா ஏ பையன் பண்ண வேலை கேளுங்களே அப்டியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கின்னு அன்னைக்கு புல்லா பேசவே இல்ல புதுசு வாங்கி தரட்டு அடம்பிடிச்ச வாங்கி குடுத் தருவாங்கோ அப்போ கஷ்ட இப்போ நாங்க பீஸ்க்க நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோ நகை எல்லா வச்சுட்டு இப்ப பீஸ் கட்டணுமே அந்த அவ்ளோ கஷ்ட அவ்ளோ கடன் வச்
போனாலே போனாலு வந்து உனக்கு சோறு தண்ணி இல்லைன்னா நீ கேக்கலா சோறு இல்ல தண்ணியில்ல போன் பண்ண அதால உனக்கு என்ன யூஸ் என்ன கேக்குற
அத யோசிக்க மாட்டேன்றாங்க அய்யோ நம்ம அப்பா அம்மா இவ்வளவு இப்ப கடன் அத பாவம் அவங்க எப்படி தீ ப்பாங்கோ நம்ம பஸ்ட் நம்ம இது வேண்ட நமளோட கமி்ட்
முதல்ல படிப்பு படிப்பு பத்தி கவனிப்போ படிப்பு நல்லா படிப்போம் எடுப்போன்றது இல்லாம தேவையில்ல்லாம என்னத்துக்கு இந்த வேலை
போனு போன் இப்ப சின்ன பசங்கல இருந்து எல் எல்லா எங்க அண்ணா ஆ பசங்க ஒரு வயச ஆகுது போனு போன் வேணு கையில போன் வேணு
எதோ ஒன்னு சாப்பிடற கேக்குறீங்களா வாங்கி தரல துணிமணி ஆ எப்ப பத்தாலும் போன் போனுனா போன் வாங்கி கொடுக்காதீங்க ரெண்டு மூணு பசங்க கெட்டுப் போயிருக்குதுங்க நானே பாத்து இப்ப எங்க வீட்டுல ஏ போன்ன கூட பொண்ண தொட உட மாட்டேன்னா நீங்க என்ன ஆ ஏ போன்னெல்லா தொடவே உடவே மாட் எடுப்பா ரீல்ஸ் கில்ஸ்பாப்பா ஒரு பத்து நிமிஷ தா போன்னே எடுத்துவை என்றுவே நானு ஏனா பொம்பளை பசங்க நம்ம எவ்வளவு ஜாக்கரதைய வளத்தாலு
ஆமாங்க உண்மை தா ஆ உண்மை தா உண்மை தா உண்மை நீங்க சொல் ஆமா
வந்து பொம்பளை ரெண்டு ஒண்ணுதா ஆனா அத ஜாக்கிரதைய வளக்கணு ரெண்டத் வேற ஒன்னு இல்ல அதுதா
அப்பறமா திட்டி நைட் அட்வைஸ் பண்ணி நீ எப்போ இவ்வளோ அடம் புடிக்குனு முடிவு பண்ணிட்டு நா வாங்கி தரதுக்கு நா எங்க நாங்களு தயாரா இல்ல நாங்களு வாங்கி தரமாட்டோ நீ அடம் பிடிக்காம இருந்தா கூட நாங்களே மனசு வந்துனாலாச்சு வாங்கி கொடுத்துருப்போ நீ இப்ப இதுக்காகவே நீ இவ்வளவு ச இது பண்ணிட்டு எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்காம பண்றன்னா நாங்க வாங்கி தரமாட்டோ அப்டின்னோ அதனால வந்து டியே சரிட்டுனு அமைதிய ஆகிட்டாங்க தோழி இன்னைக்கு இன்னைக்கின்டு ஸாடட் இந்த ரெண்டு மாசமு படித்தி எடுத்துட்டாங்க இந்த லீவ்ல ஆ அதனால இப்ப ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சி இன்னையில இருந்து கொஞ்ச நிம்மதியா இருக்கலா அததா நெனைச்சிட்டு
ம் ஃபோன் கிடைக்கிற விஷயத்துக்கு ஃபோனுக்கு சம்பந்தமே இல்லமா ஏன்னா நா ஃபோன் இருந்தாலு பசங்க படிக்க மாட்டாங்க இப்ப மெயின் அதுதா அக்கா கா படிக்க மாட்டாங்க இஷ்டத்துக்கு ஃபோன பாத்துக்கின் ரொம்ப இப்ப நா நெறைய பேர் பாத்துயிருக்கேங்க ஓர்கித்தி பையனே அப்படிதா பண்றான்
ம்
ஃபோன் வாங்கி குடுத்துட்டாங்க எப்ப அந்த பை பையன் எட்டாவதுல ஃபோன் வாங்கி குடுத்தாங்க எவ்வளவு சொல்லி கேட்காம சரிங்களா அந்த பையன் விட்ட மார்க்கு இல்ல ஒண்ணு இல்ல அவ்ளோ கஷ்டப்பட்டாங்க இன்னைக்கு அவுங்க கே இல்ல இப்ப ரொம்ப வேற மாரி மாறிட்டா அந்த பைய
ஆ அந்த மாரிதா ஆயிட்றாங்க நம்மோ கண்டுக்கணு அப்பப்போ எப்படி என்ன செய்யறாங்கோ என்னா பண்றாங்கோ படிக்கிறாங்களா செய்யிறாங்களா நம்போ அவுங்க கூட கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணனு நம்ம வந்து ஃப்ரீயா விட்றக் கூடாது பசங்களை
என்ன சொல்ராங்க அவுங்க அவுங்க என்ன நினைக்கிறாங் அப்ப ஃபோன் வாங்கி கொடுத்த அவன் பாட்லா இருப்பா நம்மல தொல்ல பண்ண மாட்டா அந்த மாரி நெனைக்கிற நெனைச்சி நெனைச்சி பசங்க நாமளே கெடுக்க முடியுமா நம்ம பசங்க லைஃப்ப நீங்களே சொல்லுங்க
ஆமா இந்த கொரோனா இருந்துதா இப்படி ஆயிடுச்சி ஃபோனு கையுமா ஃபோனு கையுமா இது க்ளாஸ் எடு எடுக்கறே செய்யறது அது அதுலருந்து என்ன ஆயிட்டாங்க பசங்க ஃபுல்லா அப்படி இதே ஆயிட்டாங்களு
அந்த பசங்க எதுக்கு ஃபோன் வாங்குதோ இல்லையோ ஐயயோ யார் ஒருத்த கேட்டாங்களோ ஆன்லைன் கிளாஸ் எங்களுக்கு எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்தானு நல்லா கத்து வச்சி
ஆ அப்பந்தா வீட்ல எல்லார் வீட்லையு எப்டியோ பட்டுங்க ஒரு ஃபோன் வச்சிணவங்களா ரெண்டு ஃபோன் வச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்கலா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னாக்கா பசங்க இப்ப ரெண்டு பசங்கன்னா ரெண்டு பேருக்கு ஆன்லைன் கிளாஸ் ரெண்டு ஃபோன் தேவப்படுது அப்ப என்ன பண்றது அதுல அப்ப எல்லார் வீட்டுலையு எக்ஸ்ட்ரா ஃபோன் ஆயிடுச்சி அதுல என்ன பண்ணுவாங்கோ
அந்த காலத்துல எல்லா ஊருக்கு ஒரு டெலிஃபோனு இது இது டெலிஃபோன் இருந்தது எத்தனையோ வீட்டுக்கு ஒரு ஃபோனு அந்த ஃபோனு ஃபோன் பண்ட்டே அம்மா கொஞ்ச கூப்டுங்களே எங்க அப்பா கூப்பிடுங்களன்னா ஃபோன் பண்ணி ரெண்டு மந்நேர கழிச்சுதா கூட்டே வருவாங்க சொல்லிட்டு வருவாங்க ரெண்டு மந்நேர அது என்ன அர்ஜன்டா இருந்தாலு என்ன அவசரமா இருந்தாலு ரெண்டு மந்நேர கழிச்சிதா ஃபோனே பேச முடியு இப்ப அப்படியா இருக்குது ஒரு ஃபோனா வச்சிக்குனே காசு போடணுமே அதுக்கு சம்பாிச்சிக்குனே அதுக்கு பின்னாடி ஓடின்னு கிடக்குறோ இப்போ நாம
ஆமா உண்மதாங்க தோழி உண்மதா அது
இப்ப நம்ம ஓ ஓ என்ன முன்னூறு ரூபா முன்னூத்தி அம்பது ரூபா வருது அந்த இது புக் பண்றது அது போட்டுக்குனே போட்டுக்கனு நாங்களு பசங்கள கெடுத்துன்னு கடக்கறோ என்னப்
உண்ம உண்மதாங்க தோழி வைஃபை வைஃபை போட்டறாங்க இப்பெல்லா நிறைய வய
போட்டுறாங்க இதுல ஃபோன் நெட்டு போட்டறாங்க
எவ்ளோ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலா ஆமா எவ்வளளோ வேணுமோ யூஸ் இப்ப இருந்தே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க
அதான் அதான் அதா அப்படித்தான் இருக்குது இப்போ
தப்புன்னு தெரிஞ்சு நம்பளே தள்றோம் பசங்கள அதுதான் உண்ம
நா மொதல்ல ஃபோன் அடிச்சது தப்புன்னு நெனைக்கிறேன் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாயிட்
அடுத்த கால்ல பேசலாமா நம்மோ
ஆ கண்டிப்பா கண்டிப்பா நன்றி ம்